ஹலோ ஹலோ
கேக்குதா நம்
ஆ கேக்குதுபா
செரி செரி ஆ
நா அதா உக்கார்ந்துருக்கே தம்பி தூங்குறா
செரி செரி
நான்தா ஒரு வேலையா வந்தே
ம் ம்
சா சரண்யாட்ட ஃபோன் அடிச்சு பேசுனே
செரி செரி
அதா சில இது சொல்லிச்சு
ம் ம் ம்
அத வந்து பண்ணி பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கே
சேரி சேர் சே வீட்ல எல்லா நல்லாரு
ஆ என்னது
வீட்ல எல்லாரு நல்லாருக் காங்ளா?
நல்லாருக்காங்க
ரெண் நாளா பிசி போல கெஸ்ட்லா வந்துரு
ஐயோ ரெண்டு நாளா இல் ல ஒரு வாரமா
ஒரு வாரமா
நா ரெண்டு நாளான்ல சொன்னாப்ல
ஒரு வாரமா பிஸியாதா இருக்கே இன்னமு பிஸியாதா இருக்கே ஆமா ஏதோ தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட் டனால கொஞ்சொ இது
சே ஒரு வாரம் மா
ஒரு வாரமா அந்த ஒரு மேரேஜு போயிட்டு வந்தோல்ல
மா
ஆ அதுக்கு முன்னாடி இன்னொரு மேரேஜ் வேற போனொமா அதுல‌ ஸ்டார்ட் டானதுதா வரிசையா போயிட்டேருக்கோ ஒவ்வொரு எடமா
தொடர்ந்து போய்கிட்டே இருக்கீய
ஆமா
என்ஜாய்தே
என்ன என்ஜாயி எல்லா எடத்துக்கும் மொய் எழுத னுமா மொய் யி மாச கடசில மொய் எழு துச்சுன்னா நா என் ன்னம்மா பண்ணுவே
ட உள்ளது
ம் மாச கடசி த்தல மொய்யெலுத சொல்றாங்க
அ
சேரி என்ன பண்றது பண்ணிதான ஆனு
ஆம்மா ஐயோ ஐயோ நா கூட ரெண்டு நாள் தா போல இருக்கு இன்னடா ஒரு மெசேஜ் கூட கானமே ஆளு
ஆமா ரொம்ப பிஷர் ஆயிரிச்சி எனக்கு
ஆ இப்பவு இருக்காங்களா போயிட்டாங்கலா
இருக்காங்க இருக்காங்க
சேரி சேரி சேரி
நாளைக்கி நாள கழிச்சி சொல்லிருக்காங்க
ம்
பாப்போ
சேரி சேரி
ம் அப்புறோ என்ன சமச்ச
இன்னிக்கா தயிருனே வச்சி சே நா பாப்பாவுக்கு எமே செய்ய முடியல
அஞ்சு நாளா தயிரா இருந்தாலு அவளுக்கு சத் த்துக்கு ஏதாது குடுக்கணு தானே
குடுக்கணுதா அதே நாட்டுக்கோழி முட்ட குடுரேல்ல
அது ஒண்ணு மட்டு போதுமா புரோட்டீன் இல்ல
வேற என்ன குடுக்குறது காய்கறி மட்டு குடுக்கலா குறிப்பிட்டது கேரட் பீட் டுட்டு
இப்ப எல்லா காயு போடு இந்த ஏபிசி ஜூஸ் அடிச்சி குடுக்குறாங்கல்ல அதெல்லா குடுவே
ஆ அது குடுப்பேனே ஆனா ந ஆப்பிள் குடுக்கமாட்டே கேரட்டு பீட்ரூட் மட்டு எல்லாருமே குடுப்பீங்க வீட்ல
ஆப்பிளுக்கு பதிலா ஆ நெல்லிக்கா ஒத்துக்குச்சுன்னா போடு ஏக்கு பதிலா
ஆ சேரி
அது எது வேணான்னு சேக்கலா
ம்
ஏ பி ஜூ ஜூஸ் வந்து ஏழு விதமா இருக்கு
ம்
ஏழு விதமா ஏ பி சி போடலாம் அது வந்து நான் ஒரு வீடியோ இருக்கு நான் உனக்கு பாத்துட்டு நான் அனுப்புறேன் அதுல எது வந்தா ஆ அவளுக்கு செட் ஆகுதுன்னு பாத்து அத மாரி போட்டு குடு
சேரி அப்ப அனுப்புங்க பாத்து போட்டுவோம் இப்ப தக்காளினாலதான் இதுக்கு பிரச்சனை தக்காளி இல்லாம என்ன பண்றது புரியல வெறுத் தயிர் ரசத்துலையும் தக்காளி போடுவேன் தயிர் நான் வெப்பன் ம்
தக்காளி இல்லாமல் குழம்பு செய்வது எப்படின்னு போடுவாங்களே தக்காளி வெளையேறும் போதுதான்
அத பாத்து செய்ய போரியா
யாரு உஹ உஹ
செரி செரி போ அப்படி எதுக்கும் புளி சோறு குடுக்க கூடாது புளி புளி சேக்
புளியும் சேர்க்க கூடாது சந்தோஷம் பேசாம சேலடா பண்ணி குடுத்துரு
அதுதான் அப்படி தான் பண்ணணும்
சேலடா பண்ணி குடுத்தீனா சத்தாவும் இருக்கும் அது கொஞ்சம் ரொம்ப இப்ப வந்து என்ன இது ஆயிடுச்சுன்னா ஆரோக்கியமா சாப் ட வேண்டிய சாப்பாடா நம்ம மருந்து மாதிரி எடுத்துக்கிற மாரி ஆயிடுச்சு
இப்போ அதான் இப்ப உள்ள சூழ்நிலைக்கு அதான் இருக்கு கரெக்ட்டா பெரியும் போவும்
உம் உம்
ஆஸ்பத்திரின்னு போடோனு வச்சுக் னாலே எவ்ளோ கூட்டம் தெரியுமா பா
அய்யய்ய நெரம்பி வளியுது
உம் அப்ப எவ்வள நோய் இருக்கு இந்த உலகத்ல
அந்த தம்பிக்கு என்னன் ஆ ஆ ஆ இந்த ஒதடு இருக்கு என்ன அதுல அந்த மேல் ஒதடுல உம் இந்த நம்ம என்ன அந்த சூட்டு புண்ணு மாரி வரும்ல வட்டமா பழுத்து ஒரு மாரி வரும்ல ஆ அது மாரி சூட்டு புண்ணு வந்துருச்சு குட்டி பையனுக்கு அது போட்டு பாடா பட்றே அதனால
பல்லுல வேற இடிக்கும்ல
பல்லு வேர இடியாவது அ மேல்வாய்க்கு கீழ இருக்கு
ஓ சேரி ஆ ஆ
அது கீழ இருக்கவு அவனால எதுவுமே சாப்பிடவே முடியல ஃபஸ்ட்டு
அச்சச்சோ
சாப்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா
தேங்காண்ண லைட்டா தொட்டு வச்சினா சரியாயிருன்னு சொல்வாங்ளே
நல்லெண்ண தொட்டு வச்சுக்கிட்டுதா இருக்கே
சேரி
அதுக்கு சரியாகல தேங்காபால் குடுக்க சொன்னாங்க
ஆ ஆமா அது குடுத்தே நார்மலா வாய்க்கு அப்பலா வரது வயிர் லைட்டா புண்ணா இருந்தாதானா வருனு சொல்லுவாங்க
வயிறு புண்ணா இருக்குமா
ஆமா வயிர் லைட்டா புண்ணா இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு வாயில கொப்பல வருஞ் சொல்லுவாங்க
ஓ
தேங்காபால் குடுங்க தேங்காபால் குடுக்கணது
தேங்காபால் வேணா குடுத்து பாபோ
ஆ அவே இது தோச இதுல எல்லா பால் ஊத்தி சாப்புடுவானா
பால்ல்லா ஊத்தி சாப்பிட மாட்டா அந்த மாரி ரியல்லா பழக்க இல்ல
ம் அதெல்லா குடுச்சிங்கன்னா உரப் ப் இல்லாம பிள்ளைக நல்லா சாப்பிட்டுருக்குங்க அது காண்டி கேக்குறே
ம்
வாயில புண்ணு இருக்கனால அவனுக்கு சாப்பாடு போனா எரியுல்ல வாயி
ஆமா
ம் அதனால நா இவனுக்கு குடுப்பே அவன் சாப்புடுவியா
ம்
பால் ஊத்தி தோச ஊத்தி குத்தாலு இட்லி ஊத்தி குத்தாலு சாப்பிடுவேயா
ம் அதெல்லா சாப்ட்டாதா பரவாயில்லையே சாப் ப்பட மாட்டேங்கதுகளே
அது இன்ன உன்டலே
ம் ம்
பிள்ளைளுக்கு ஸ்நாக்ஸ்ல்லா நீங்க தம்பிக்கு என்ன குடுத்துவுடுவிய ஸ்கூலுக்கு
தம்பிக்கா நா வந்து அ மேக்சிமம் ஆப்பிள் குடுத்துவுடுவே பொட் ட்டுக்கல்ல
வெறுபுடுக்கல மட்டு
ஆ பொட்டுக்கடல மட்டு அது அப்பிடியே ஒன்னு ஒன்னா எடுத்து சாப் டுவா
ஆ ஆ
ஆ அந்த மாரி குடுத்துவுடுவே அப்புறோ வந்து என்னது முறுக்கு காரச்சவ்வு மிச்சரு ஓமோ
ஆ
இதெல்லா குடுத்துவுடுவே
சேரி சேரி இவங்க ஸ்கூலுக்கு மிச்சரும் முறுக்கல்லா குடுத்துவுடக்க கூடாதா
ம்
ஒன்லி ஃப்ரூட்ஸ்சு ஆல்ரெடி நட்ஸு இல்லேன்னா அந்த பயரு அதாங் குடுக்கனு
உம்
பயர் கொண்டல அந்த தோல் போய் சொருகிக்குன்னு பயந்துகிட்டு கருப்புணங்களய வேகவெச்சு அந்த தோல எடுத்துட்டு குடுத்துருவே
உம்
மாதுளம்பழோ இவனுக்கு அந்த கொட்டையோட மென்னு சாப்ட தெரியல இன்னு
ஆமா முழுங்கிருவாங்க
ஆமா அதனால அத குடுத்துடாம ஆப்பிள் குடுத்து த்துடுவே பயர் குடுத்துடுவே கொண்டக்கலையுமே அந்த தோல எடுத்துட்டு குடுத்துடுவே
உம்
உம் வேற என்ன பழத்த குடுத்து விடனு
ஆமா வாழப்பழோ கட் பண்ணி போட்டு குடுக்கலால்ல வாழப்பழ குடு சாப்டுவானா
சளி புடிச்சிருக்ல திரும்ப வாழ
ஏ செவ்வாழைல்லா சாப்ட்டா சளி பிடிக்காது
அப்டியோ சேரி
செவ்வாழ சாப்ட்டா சளி பிடிக்காது ஆ அது ரெகுலரா டெய்லி குடுத்தாலே நல்லா வெயிட் போடுன்னு சொல்லுவாங்க
செவ்வாழையா
ஆமா
சேரி வாங்கணு எப்டியா இருந்தாலு இந்தா இதுக்கு சத்திக்கு வாங்கணு பழோ இல்ல இது மாதுளம்ல டெய்லி குடுக்கணு சத்திக்கு
ம்
அதுக்கு வாங்கணு வாங்கும்போது அப்ப செவ்வாழ சேத்து வாங்கிடு கொஞ்சோ காயா தான இருக்கு இல்ல கொல கொலன்னு ஆயிடுது
இல்ல கொஞ்சோ டேஸ்டா இருக்கு ஓரளவு பழுத்துச்சுனாலே போது நல்ல டேஸ்டாதா இருக்கு
ஆ
நீ பாத்தியினா தெரியு உனக்கு
அதுக்கு பனானாதா புடிக்கு ஆ ஊனா பனானா பனானான்தா கேட்டுட்டு கெடக்கு
அதுதா கேப்பா தண்ணி தண்ணின்னு சொல்ல மாட்டா வாட்ருன்னு மட்டுந்தா கேப்பா
அப்பிடியா
அப்பேல இருந்து பழகி இப்ப வரையு அப்பிடிதா கேக்கறா அம்மா வாட்ரு அப்பிடினுதா சொல்லுவா
பரவால்லையே
அது மாரி வாழப்பழத்தையு பனானான்னு மட்டுந்தா சொல்லு
ம்ஹும்
மாத்தி சொல்லாது ஆ பரவால்ல ஸ்கூலுக்கு போய் நெற றையா பழகியிட்டா
மாறிக்கிட் டா
ஃபுல்லா மாறி
அது ஃபுல்லா அடாப்ட் ஆகிட்டாலே போதுமே
ஆ செப்பல ஸ்டாண்ட்ல எடுத்து வைக்கிறது பேக போய் கழட்டி வைக்கிறது எல்லா வேலையு கரெக்டா அவனே பண்ணிக்கிறா
ம்
பரவால்ல எப்பிடோ நல்லா மாறி வந்தா செரி
ஆமா அது அது செட் டாகிக்கிச்சுனா போது
ஆ ஆமா அது மாரி மொதல்ல எல்லா நம்ம கூப்ட்டோம்னா அவ ஆயிரந்த தடவ கத்துவோ தம்பி தம்பினா அந்த எடத்துல இருந்து ஊங்கற வா வார்த்தையே வராது ஆனா இப்ப ஆ ஒரு வார்த்தைக்கி தம்பி அப்டினா ஆ இந்தா வரேம்மா அப்டிங்குது
பரவால்
ஆ கரெக் டா சொல்லிர்றா எங்க நிக்கிறானோ அங்க சொல்லிர்றா எங்க இருக்கேன்னு கேட்டா இந்தா இரு க்கே அப்பிடிங்குது மொதல்ல மனு சனாவே மதிக்கல ஸ்கூலுக்கு போய் மனுசனா மதிக்குது
உனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிருக்குமே
ஆமா தெ மொதல்ல நாம கத்திக்கிட்டு போய் தேடிகிட்டு திரியணு ல்ல இருக்குற வேலைய போட்டு ஐயயோ புள்ளைய காணோமேன்னு தேடுவோ இப்ப வாய்ஸ் வந்த உடனே சேரி சேரி இரு க்கா அப்டின்னு யா இது பண்ணு
பரவால்ல
அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருச்சு இப்ப ஆனா அழுத்த திருத்தமாலா பேச மாட்டேங்குது
சேரி பாரு நா அப்பறமா பண்றே
ம் சேரி ஓகே
ம் ஓகே பாய்
ம் பாய்